தோழி
ஆ நல்லார்க்கீங்ளா
நல்லாரரக்கங்க தோழி நா பேசற்து தெளிவா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழி அஹ் எதுக்காக நான் அழச்சேன் அப்டின்னா இப்ப வந்து நம்ம நெறைய இடங்களுக்கு வந்து போவோம் இல்லைங்களா ஆ இப்போ வந்துட்டு நம்ம மறக்க முடியாத ந நினைவுகள் வந்து சேகரிச்சுட்டு வருவோம் வந்த மாரி நீங்க திடீர்னு வந்து சேரி இந்த இடத்துக்கு நம்ம போலாம் அப்டின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல வந்து நீங்க பாத்து ரொம்ப அ இந்த இடம் நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி உங்க கணவர் கிட்டயோ இல்ல உங்க குடும்பத்தினர் கிட்டயோ கேட்டு சென்றுட்டு வந்த அந்த எடத்த பத்தி சொல்ல முடியுமா தோழி
ஆ கண்டிப்பா ஆ கண்டிப்பா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஆ நாங்க மூணு பேரும் வந்துட்டு என் ஹஸ் பண்ட்டு அதுக்கப்பறொ என்னோட பையன கூப்ட்டு நாங்க அ திடீர்னு தா கெளம்புன சரி இந்த டும் நல்லாருக்கு அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஒரு எடத்து பேர் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஆ ட்ரெக்கிங் போற மாதிரி ஒரு எட மலை மாரி இருக்கூ அங்க மேல ஒரு கோயில்ருக்கு அதுதா ஆனா வந்துட்டு ரொம்ப கஷ்டமல்லா இருக்காது ஏற்றதுக்கு அதுலே படிக்கெட் வச்சு ஒரு கோயில் மாரி கட்டிர்ப் பாங்க அது பாக்கவு நல்லாருக்கும் அதுக்குதா சரி போகலா அப்டின்னு சொல்ட்டு காலையிலயே ஒரு சீக்கிரமா அஞ்சு மணிக்கெல்லாம் கெளம்பி அ நாங்க வந்து எனக்கு வந்து நா மோ வந்து இப்போ வெளிய போறோ அப்டின்னாவே நாங்க வெளிய சாப்றதுக்குதா விரும்புவோ வீட்லருந்து எதுவு சமச்சு எடுத்துபோறது து அந்த மாதிர்ல்லா எதுவு பண்ணமாட்டோ அதனால வந்துட்டு சீக்கரமா கொஞ்சொ காலையிலே எந்திரி ச்சு எல்லாமே ரெடி ஆய்ட்டு அதுக்கப்பறொ கிளம்பனொ அதுக்கப்பற பாத்தீங்கன்னா காலைல போகும்போதே கொஞ்சொ லைட்டா மழ வர ஆரம்ச்சிருச்சு ஆனா வந்துட்டு இருந்தாலுமே அது ரொம்ப நல்லாதா இருந்துச்சு அப்பற போற வழி லே நின்னு ஒரு எடத்துல வந்துட்டு சாப்ட்டு அதுக்கப்பறமா திருப்பியு போக ஆரம்மிச்சம் கொஞ்ச தூரம் பொய்ட்டு அங்க போய் பாத்தோன்னா அந்த அதுக்கு பேரு சொல்லலாம தெரியில அந்த எடத்துக்குக் வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் போற மாரி எடம் அந்த எடத்துக்கு போனது அங்க வந்துட்டு கூட்டம் அந்த அளவுக் கு ஃபர்ஸ்ட் போனதுமே ஒரு பெரிய மெடிடேஷன் பண்ற மாரி ஒரு எடம் இருந்துச்சு தியான நிலை அந்த மாதிரி பண்ணலா அந்த மாரி ஒரு பெரிய ஒரு மண்டபம் மாரி கட்டி வச்சிர்ந்தாங்க அதுக் போய்ட்டு அங்க பொய்ட்டு நல்ல உக்காந்துட்டு நல்ல ஒரு ஆ கொஞ்சநேர தியானம் பண்ணிட்டு அங்க என்னெல்லா இருக் குன் பாத்துட்டு அதுக்கப்பற ஃபோட்டோல்லா பிடிச்சிக்ட்டு அதுக்கப்பற அங்கருந்து கொஞ்சொதூரொ நடந்து போற மாரி இருந்துச்சு கொஞ்சொ தூரம் நடந்து போனாதா பெரிய ஒரு மலை மாரி இருந்துச்சு அந்த மலை பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஸ்டெப்ஸ்ஸெல்லா கட்டி வச்சிருக்காங்க அப்டே கொஞ்ச தூரொ உக்காந்து உக்காந்து நடந் து அப்டே போலா அந்த மாதிரி போகும்போது மேல ஒரு பெரிய ஒரு எப்டி சொல்றது ஒரு ஆர் ஆ ரியலான ஒரு மரம் இல்லாம ஒரு அந்த கம்பி எல்லா இருக்குல்லியா அந்த அயன் இத வச்சி வந்துட்டு உங்கப் பெரிய ஒரு மரம்மாரி கட்டிர்ந்தாங்க அத வந்துட்டு உங்களுக்கு எவ்ளோ மழை வந்தாலும் என்ன புயல் அடிச்சாம் ஒன்னுமே ஆகாது நல்லா வந்துட்டு அவ்ளோ பெரிய ஸ்ட்ராங்கா பெரிய ஒரு நறைய அடி ஜாஸி இருக்குறமாரி பெரிய மரம் மாதிரி இருந்துச்சு அது அது பாக்கவே எங்களுக்கு ரொம்ப ஆச்சிரியமா இருந்துச்சு அந்த புத்தர் சிலைய்ல்லா வெச்சு அந்த த்தி வந்து கட்டி வெச்சிருந்தாங்க அங்க மேல போயிட்டு அங்க இருக்கிற இடத்துல இந்த சிட்டி ஹோல் சிட்டியே வந்துட்டு அந்த நகரப்புறம் கம்ப்ளீட்டாவே தெரியிற மாரியே ஒரு இடம் மாரி இருந்துச்சு அது இல்லாம அன்னைக்கு மழை வேற வந்ததுன்னா அங்கங்க கருவு மேகம் அந்த கூட்டமா இருக்கிற மாதிரி எல்லாமே அந்த ஹோல் இதுவே தெரியிற மாரி அங்கங்க அங்க இருந்து பாக்கும்போது பக்கத்துல இப்பல்லா வந்துட்டு நறைய இந்த விவசாய நலம்ல்லா இருக்கிற மாதிரி அந்த மாரி ஒரு வியூ இருந்துச்சு அது ரொம்ப பாக்க நல்லாருந்தது அந்த எடமே வந்துட்டு எங்ளுக்கு புதுசா இருந்த்ச்சு நாங்க சும்மா வந்துட்டு அந்த இதுலலெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல்லா நறைய பாத்துருக்கோ ஆனா வந்துட்டு நேர்ல போய் பாக்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு ஓ இந்த மாதிரி கூட வந்துட்டு மரங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டால்லா அங்க பண்ணி வச்சிருக்காங்களா அப்டின்ற மாரி எங்ளுக்கு ரொம்ப ஆச்சரிய குடுக்குற மாதிரி ஒரு எடமா இருந்ச்சு அப்பற அத முடி வச்சுட்டு என்ன பண்ணோனா கீழே இறங்கி வரலா அப்டின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்தோ கீழ இறங்கி வரும்போது என்னாச்சு ரொம்ப ஜாஸ்தி மழை அப்டியே ஆம் எப்டி சொல்ற ரொம்ப ஜாஸ்தியா மழை வர ஆரம்பிச்சிருச்சு எங்க கிட்ட கையில ஆளுக்கு ஒரு கொ கொடை இருந்துச்சு இருந்தாலுமே கொடையை ஓப்பன் பண்ண கூட ஃபுல்லா அப்டியே பறந்துட்டுக்கு போற மாதிரி மழை வந்துச்சு அது எங்கேயு ஒதுக்குப்புறமா நிக்கறதுக்கு எங்களுக்கு இடமு இல்ல அதனால என்ன ஆச்சு மழையிலே நனைஞ்சுகிட்டு மேல போன வழியிலயே தா வர மாரி இருந்துச்சு மேல இருந்து அப்டியே கீழே நடந்து வந்தோ நாங்க கரெக்ட்டா கீழ அப்படியே மழையிலே லைட்டா கொஞ்ச நனைஞ்சிட்டு அப்டி நின்னு நின்னு அப்டியே கீழ வந்துட்டோ ஆனா அடுத்த ஆளுங்க வரம்போது ஃபுல்லாவே நினைஞ்சுட்டாங்க அவுங்களால எங்கேயு ஒதுக்குப்புறமா நிக்கவு முடியல அவ்ளோ இதுவா மழை ஜாஸ்தியா வந்துச்சு ஆனா அந்த கீழந்து அந்த பாக்கும் போது இந்த வியூ சூப்பரா இருந்து ச்சு அதுக்கப்புறமா நாங்க போயிட்டு வந்துட்டோ கொஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே மழை கம்ப்ளீட்டா நின்னு என்னாச்சு திருப்பி நார்மலா வந்துட்டு கொஞ்ச லைட்டா வெயில் அடிக்க ஆரம்பச்சிருச்சு அங்க ஒரு பெரிய ஒரு வானவில்ல பாத்தோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூ அன்னைக்கு ஒரு நாளே வந்துட்டு ரொம்ப சிறப்பா அமை அப்டின்னு சொல்லா அதுக்கப்புறம் வர வழியில சாப்ட்டு அதுக்கப்புற ஒரு ஈவ்னிங்ல்லா வீட்டுக்கு வந்துட்டோ அந்த ஒரு அங்க எடுத்த ஒரு நினைவுகளுக்காக எடுத்த ஒரு நறைய புகைப்படங்கள்லா நாங்க வந்து வீட்ல பாக்கும்போது ரொம்ப பாக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாரியு எடோ இரு க்கு நம்மள சுத்தி அப்டின்ற மாதிரி இருந்துச்சு தோழி உங்களுக்கு அந்த மாரி ஏதா அனுபவங்கள் இருக்கா
பரவாயில்லைங்க தோழி நல்ல நல்ல ஒரு இது வந்து சேகரிச்சிருக்கீங்க நினைவுகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னாதோழி நீங்க பயணம் மேற்கொள்ளும் போது வந்துட்டு திடீர்னு நீங்க வந்து பயணம் போவீங்களா இல்ல வந்து இதுக்கான வந்து நம்ம பட்ஜெட் வந்து வெச்சு அதுக்கான பணம் வந்து முன்னாடியே ஏற்பண்ணி ஏ ற்பாடு பண்ணிட்டு அந்த மாதிரி போவீங்களா இல்ல இருக்கிற பணத்தை வெச்சே நம்ம வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ வெச்சு நம்ம போயிட்டு வந்துக்கலா அப்டின் நெனப்பீங்களா
ஆ கண்டிப்பா இப்போ வந்துட்டு நாங்க எப்பயுமே பெருசா ஒரு பிளானிங்லா பண்றது கடையாது முன்னாடியே வந்துட்டு நாங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பிளான் பண்ணோனா அது வந்து எப்பயுமே ஆ எங்களுக்கு அது நடக்காம போற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆ ஒரு இதாயிடுச்சு அதனால நாங்க என்ன பண்றோனா டக்குன்னு நாங்க கிளம்புறததா வந்துட்டு எப்பயுமே இது பண்றோ இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போறோ அங்க வந்துட்டு நமக்கு ஒரு ரூம் வேணு அந்த மாதிரி வந்து புக் பண்ணியே ஆகணு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மட்டுந்தா வந்துட்டு முன்னாடியே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பத்து நாளைக்கு முன்னாடியோ புக் பண்ணிடுவோ அதுவு வந்துட்டு நமக்கு கேன்சலேஷன் இதெல்லா இருக்கான்னு கொஞ்ச ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு அப்படிதா நாங்க புக் பண்ணுவோ இல்லன்னா என்ன பண்ணுவோனா டக்குன்னு நாங்க கார்ல போறதுனால என்ன பண்ணோ ஆஹ் சடனா வந்துட்டு நம்ம கெளம்பி போயிடலாம் எப்பயுமே நாங்க ஒரு கா காலையில ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி கெளம்புவோ அந்த மாரி கெளம்பும் போது உங்களுக்கு வந்துட்டு எங்க உ எங்களுக்கு எப்பயுமே வந்து நாங்க இருக்கிற சிட்டில இருந்து வெளியே போறதுக்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆயிடும் ஏன்னா வந்துட்டு இங்க எல்லாம் வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கனால வந்துட்டு சிட்டிய விட் டு வெளிய போறதுக்கே ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோம் ஆகறதுக்காக என்ன பண்ணுவோன்ன ஒரு நாலு மணி அஞ்சு மணி கிளம்புனோனா சிட்டி விட்டு ஒரு முக்கால் மண்நேர இதுலயே வெளிய போயிடலாம் அந்த மாதிரி எப்பயும் வந்துட்டு ஒரு இ சடனா ஒரு ட்ரிப் மாரி கிளம்புறோம் அந்த மாதிரினா நாங்க அந்த மாரி ஆ யோச்சிட்டு சடனா கிளம்பிடுவோம் அது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் முடிச்சுப்போம் இந்த ஃபி டிக்குள்ளேயே பக்கத்தலேயே ஏதாவது ஆஹ் கொஞ்சம் அவுட்டரா இருக்கிற மாதிரி அந்த இடத்துலயே அப்படியே முடிச்சுப்போம் ஒரு பெரிய ட்ரிப் அந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா வந்துட்டு முன்னாடியே காசு சேத்து வச்சு அந்த மாரிலாம் நாங்க ஆஹ் ரொம்பல்லாம் பிளானிங் பண்றது கிடையாது பிளானிங் பண்ணாவே எங்களுக்கு ஏதா கொஞ்சம் ஆஹ் செ சரியா நடக்காம போயிடுதோ அப்படின்ற ஒரு இதுனால வந்துட்டு எதா இருந்தாலும் இமீடியட்டா ஒரு வாரத்லேயே டக் குன்னு கிளம்புற மாரி அந்த மாதிரியே தான் நாங்க யோசிச்சு போறது உண்டு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா அ தோழி நீங்க சொன்னது ரொம்ப சரி ஏன்னா நம்ம பிளான் பண்ணி பணோம் அப்படின்னா அது வந்து ஒரு நடக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு வந்து கிளம்பறதா ஒரு நல்ல இது என்னோட கணவரும் அப்படிதான் இப்ப சமீபத்துலாம் வந்து ஒரு சொதப்பலான ஒரு இதுவும் நடந்தது இப்போ கடந்த திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து திடீர்னு வேலைக்கு கெளம்பிட்டு இருந்தாரு இந்த விஷ் யம் யாருக்குமே தெரியாது என்னோட அம்மாக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்பதான் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு நாள் தான் இருந்தது சேரின்னு சொல்ட்டு இந்த கடந்த திங்க கிழமை ஆஹ் கணவர் ரெடி ஆயிட்டு இருந்தாரு வழக்க போல நாங்க வந்து அவருக்கு உணவு செய்யறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்போம் ஆஹ் பண்ணிட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சுி திடீர்னு கூப்பிட்டாரு கெளம்பரநேரத் ல கூப்பிட்டு இந்த மாரி வெளிய போலாமா இன்னைக்கு அப்படின்னாரு நான் குடு குடுன்னனு அவர் இருக்கிற ரூம்க்கு ஓடி போயிட்டு என்ன அப்பறம் இன்னைக்கு வந்து வேலைக்கு போலியா நீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல இன்னைக்கு வேல கம்மிதான் அஹ் பெருசா ஒன்னும் இதெல்லாம் கிடையாது அதனால ஆளுங்களும் இல்ல ஆனால நம்ம எல்லா போலாம் அப்படின்னாரு நாங்களும் சரி நானும் குதிப்போட்டு அம்மாட்ட போயி அம்மா காலையில எழுந்திரிச்சு எல்லாம் சமைச்சு வச்சனால ரொம்ப வந்து சோர்வா இருந்தாங்க படுத்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் டே வெளி போலாமாடா அப்படிங்கபோது அம்மா வந்துட்டு நஜமாவா அப்படினாங்க எப்போ போறோம் அப்படினாங்க சேரின்னு சொல்லிட்டு அவர் சரி இரு நான் கார் கெடைக்கதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சேரின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி கேக்கும் போது காரும் வந்து கெடைக்கல எல்லா எப்பதான் வந்துட்டு விடுமுறைய நோக்கி எல்லாரும் வந்து மலைப்பிரதேசம் எலாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தனால எங்களுக்கு கெடைக்கல அப்புறம் ஒரு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வாக்குல தான்ப்பா கெடைக்கும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு அதுக்கப் றம் சேரின்னு சொல்ட்டு அப்பமும் நான் வந்துட்டு சரி கார் இல்லங்கும் போது அம்மாவ கூட்டிட்டு போக முடியாது சரி நம்ம இரு சக்கர வாகனத்திலயாவது எங்கேயாவது போலாம் அப்படிங்கும் போது சேரிட்டு ஏற்கனவே நாங்க போயிட்டு வந்த ஒரு மலை இது தா அந்த எடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் சொன்னாரு அதுக்கப்புறம் சேரின்னு சொல்லிட்டு நானும் சேரின்னேன் அதுக்கப்புறம் சரி போற வழியில அவரு ஒரு சின்ன ஒரு ஆபிஸ்ல வேல இருக்கு அத முடிச்சுட்டு போயிரலா அப்டின்னு நெனைச்சாேன் ஆனா அந்த வேலையும் கொஞ்ச இதாச்சு அப்புறம் என்னட ஒரே தடங்கள் தடங்கள்லா வந்துட்டு இருக்கு அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவரும் செரி வேண்டா நம்ம இன்னொரு நாள் போய்கிக்கலா அப்டி இல்ன்னா இந்த வார கடைசியில இந்த மாச கடைசிய நம்ம போறதுதானே கண்டிப்பா சோ அதனால வந்துட்டு வேண்டா அப்டிங்கிற மாதிரி இது பண்ணிட்டோ அது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம பிளான் பண்றது இந்த மாதிரி ஆகவு செரி ஓகே நம்ம இந்த வாட்டி போ முடியல அடுத்த வாட்டி நம்ம போயிக்கலா அப்டின்னா எங்க அம்மா கிட்டயையு நா சொல்ட்டே இன்னொரு நாள் போயிக்கலாம்டா அப்டின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி சில சமயம் இந்த மாதிரி நமக்கு தோணு வெ ளிய போலா இன்னிக்கி வேலைக்கி லீவ் போட்டுக்கலா ஒருலெண்டு நாளு அப்டின்னு தோணும்போது இந்த மாதிரி தடங்கள் எல்லா வரதான செய்யு தோழி சோ அதுக்கப்புறம் நாங்க அத விட்டுட்டோ விட்டுட்டு நாங்களு எங்களோட வீட்டுக்கு வந்து வந்துட்டோ அதுக்கப்புற செரி பாத்துக்கலா ஆனா நம்ப இன்னு ஒரு ரெண்டு வாரந்தானே இப்புற வெளியே போவோம்லா அப்டின்னு சொல்லி விட்டுட்டோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதா இருக்கும் இதே நாங்க வந்துட்டு உங்கள மாரியே தான் நாங்க இதுக்குன்னு தனியா ஒரு பணம் ஒதுக்கி வைக் வக்கிறதோ அந்த மாறி ஒதுக்கி வச்சு எங்கேயு வெளிய போறது கிடையாது அப்டியே கெளம்போ அப்டியே போவோ அந்த மாதிரி காலையில லீவு போடணுனு நெனைச்சான்னா லீவு போட்டு அப்டியே போயிருவோ அந்த மாரி நா என்னைக்கி லீவு போடுவே எப்ப லீவ் போடுவேனு எனக்கே தெரியாது சோ அதுக்காகமே நானும் என்னோட வேலையில வந்து ரொம்ப கவனமா இருப்பே ஏன்னா சொல்ல முடியாது இல்லீங்களா எப்ப வேணா நம்ம லீவ் போலானுங்கும் போது அந்த லீவை வந்து நம்ம காம்படிஷன் பண்றதுக்காக நம்ம டெய்லி வந்து வேலயை பாத்து அத ஞாபமில்லீங்களா தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப செரி எங்களுக்கு அதே மாதிரிதா நடக்கு ஏதா ஒண்ணு பிளான் முன்னாடியே பண்ணிட்டு இதுக்காக காசு சேத்து வெச்சோ இல்லனா வந்துட்டோ ஏதாவது ஒரு புக்கிங் பண்ணியோ அத வந்துட்டு கேன்சல் பண்ற மாதிரி இப்போ ஒரு ஆ அப்ப போன மாசம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே எல்லாமே நாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோ எல்லாமே ஆச்சு இந்த நாள் வந்து நம்ம கெளம்ப போறோ அப்டின்னு ரொம்ப அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோ எ பைய எல்லா ரொம்ப ஆ சந்தோஷமா இருந்தா கடைசியில பாத்தா நாங்க ஊருக்கு கிளம்புற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புற என்ன ஆச்சுன்னா செரி ஓகே போயிட்டு அதுக்கப்புற அங்க எல்லாம் வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்டின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட எல்லா சொன்னதும் செரி நீங்க போயிட்டு வாங்க ஒன்னும் பிர ச்சனை இல்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் செரி ஓகே போகலானு சொல்லிட்டு திருப்பியு ஹோட்டலுக்கு நாங்க ஃபோன் பண்ணி சரி வரோன்னனு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டு போகற மாரி ஒரு சூழ்நிலைய அமைஞ்சது தோழி ஓகே உங்க கூட பேசுறதுல கண்டிப்பா ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தோழி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலா
நன்றி தோழி நன்றி